ஹலோ கேக்குதா மேடம்
ஆங் கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
சொல்லுங்க மேடம் எப் ஆங் நா நல்லா இருக்கே நீங்க எப்புடி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கே ஃபேமிலி எல்லா எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்க நீங்க மேடம்
ம் ம் எல்லா நல்லா இருக்காங்க
ஓகே ஓகே ஒகே வாய்ஸ் நல்லா கேக்குதா என்து
ஆ கிளியர்ரா கேக்
ஓகே ஓகே
அப்புறோ அப்புறோ லன்ச்சு முடிச்சாச்சா
ஆ லன்ச்சு இப்போதா மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தா முடிச்சன் நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்டாச்சு
ஓகே அப்பறோ சொல்லுங்க உங்ள பத்தி உங்ளோடஸா ஸ்கூல் டேஸ்ஸோட அனுபவத்த பத்தி சொல்லுங்க
என்னோட ஸ் டேஸ் பத்தி சொ னா நா டுவெல்த் வரையு கவ்ர்மெண்ட்டு ஸ்கூல்ல தா படிச்சே அதே மாரி கோயெட் ஆ கோயெடுதா கோயெடுதா ஜாலியா இருந்துச்சு ஒரு ஒரு ஃபிப்து வரைக்கு வந்து பாத்தோம்னா ஒருஎ ஒ ஹெட் மாஸ்ட் ஒருத்திவ் தாரு அவ்ரு ரொம்ப ஸ்டிட்டு அந்த அஞ்சு வருஷமே அவ்ர் ரொம்ப பயந்து பயந்தேதா படிச்சோ படிச்சமோ இல்லெயே படிச்ச மாதிரியாது நடிச்சிட்ருந்தோ அவ்ளோ ஒரு கஷ்டமா இருந்தது
ட்டுன் சொல்றது நானு இப்பதா ஃபஸ்ட் டைம் கேக்குறே ஏன்னா அங்கவ் ஃப்ரெண்ஸு அங்கல்லா நானு படிச்சே ப்ளஸ் வன் ப்ளஸ் டூ படிச்சே என்னோட லைப்ஃல நா காலே லைஃப் பு நல்லா என்ஜாய் பண்னனோ இல்யோ அந்த ப்ளஸ் வன் ப்ளஸ் டூ லைஃப்ஃபு நல்லா என்ஜாய் பண்ண மார்க்கு தா ரொம் கம்மியாய் படிக்காம போய்ட்டே பட் ஆனா அது ஒரு ஹிஸ்ட்ரி அந்தப் அந்த பீரிட்ல நா என்ஜாய் சொன்ன மாரி எங்க இதுருக்கே லைஃப்ல என்ஜாய் பண்லா அந்த மாரி
ஆஆ பசங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிங்கப் பொண்ணுங்க அப்டில்லல்லே எப்ப பாத்தாலு ச்சும்மா படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு ஓவ்ரா பண்ணிட் பாங்க அந்த மாத்ரி நா நாங்களு அப்படிதா படிக்கறோன்னு சொல்லிட்டு எப்ப பாத்தாலும் படிச்சிட்டு வேற எதுலியும் கான்சற்ட்ரேஷன் பண்ணாம ஒரு ஜாலியா கூட என்ஜாய் பண்ண மாட்டோ வேற் எதையு ரெஸ்ஸு எங்காது வெள்ல போறத்துக்கு கூப்ட்டாங்கன்னா அ அதுதா அ பு அப்போ தெரில அது வெளிலப் போய் என்ஜாய் பண்றதுலதா ஜாலியா போகு அப்டிங்கற மாரி தெர்ல படிக்கிறதா படிக்கிற்து மட் நார் அ வீடு வுட்டா காலேஜு காலேஜ் விட்டா வீடு அந்த மா அப்டி அப்ட்யே போய்ர்ச்சு
ம் ஆனா எனக்கு சொல்லுங் சொல்லய்
தெரி ச்சே காலேஜப் ம்
ம் ஹும் எல்லாக்கு ஒரெம் மேடம் வந்து எனக்கு கெமிஸ்ரி மிஸ்ஸு அவ்ங்க வந்து என்ன சொன்னாங்க அப்டின் பாத்தோன்னா ஆ எங்க கிட்ட அடிக்கடிக்கி சொல்ற டைலாக் அப்போ வந்து நா வந்து அது ஒர் பொருப்பர்த்த மா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கடா இந்த லைஃப் உங்களுக் திரும்ப கடைக்காது கடைக்குமான்னு ஏங்குவீங்க அந்த பீரியட்ல இர்க்கீங்க அ அந்த மாரில்லா சொல்வாங்க இந்த வாழ்க்க உங்ளுக்கு கடச்சிருக்குன்ற ரொம்ப சந்தோசப்படுங்க எங்கள மாரி இல்லாம நீங்க உங்ள எந்த கவலையு இல்லாவ்த ஒரு பீப்புள் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அத சொல்லும் போது ஆ இப் ப்போ நம்ம லைஃப் கப்பறமா அதாவ்து அந்த பீரியட்லா போய்ட்டி இப்போ ஃபேமிலி அப்டிஇப்டின் இன்வால் ஆனாதுக்கப் ப்புறுமா அவ்ங்க சொன்னது டைலாக் எனக்கு உஇன்னமும் அடிக்கடிக்க அதே ஞாபகோ வரு இன்ஃபேக்ட் அந்த ஸ்கூல் யூனிஃபாம் போட்டு பசங்கல்லா வருவாங் இல்லியா அவங்கள பாக்கும்போதெல்லா அவங்க அந்த மிஸ் தி நஸ் சொன்னாங்களோ அந்த நாபக எனக்கு வந்துட்டே இருக்கு கரக்ட்டுதா அவங்க சொன்னதே ஹு எதுக் எது இல்யோ அந்த அவ்ங்கஸ் சொன்ன வேடு தா எனக்கு இப்ப அந்த ஸகூல் டேஸ்ல அவ்ங்க சொன்ன வேட் தா எனக்கு இப்போ வரைக்கு மைண்ட்லே இருக் அந்த மாரி நீங்க ஃபீல் பன்னிருக்கீங்களா ஸ்கூல்ட் லைஃப்ஃப நறிய மிஸ் பண்றோ அப்டின்ற மாரி
இப்ப நிறைய நல்லா அட்வைஸ் தான் போகும் அதாவது யாரோ ஒருத்தர் உதாரணமா சொன்னீங்க நமக்கு எடுத்த அந்த அஞ்சு சப்ஜெக்ட்க்கும் வர டீச்சர்ஸ் வந்து பண்ண அட்வைஸ் தான் பாடம் கால்வாசிதான் போகும் மீதி முக்கா வாசி வந்து அட்வைஸுக்கு போயிரும் கிளாசு அதுவும் இந்த டென்து டுவெல்த்தெல்லாம் வந்துருச்சுன்னா வச்சுக்கங்களேன் அப்பலாம் பப்ளீக் டைம் அந்த இயர்லாம் வந்துச்சுன்னா மத்த இயரவிட டேட்டு கொஞ்சம் இருந்துச்சுனா அட்வைஸு டென்த் ஆ டென்த் ஸ்டண்டர்டு இப்ப நம்ம நைன்த்து போறோம் நைன்த்து படிக்கும்போது டென்த்து போஷன்லாம் எடுத்தாங்க
ஓ கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட அந்த மாரி தான் பண்ணாங்ளா மேம் மேடம் அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்லல்லாம் வந்து நைன்த் பாடம்னா நைன்த்துதான் எடுப்பாங்க பட் உங்க நீங்க படிக்க சொல்ல நைன்து படிக்கச்சில டென்த் பாடம் எடுத்திருக்காங்க அப்டிதான
ஆமா அதே மாதிரி ப்ளஸ் ஒன் போனதும் ப்ளஸ் டூ போர்சன் தா எடுத்தாங்க அந்த ரெண்டு வருஷமும் வந்து ப்ளஸ்டூக்கான இத மட்டும் சொல்லி குடுத் அந்த மாத்த
இப்பலா அந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல தான் பண்ணாங்க பண்றா பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அதை எங்க்ரேஜ் பண்ணல ஆனா பட் நீங்க சொன்னதுல கூட டிஃப்ரெண்டா தான் இருக்கு இந்த மாரி பண்ணி கவர்மெண்ட் உம்
ஸ்கூல்ல அந்த மாதிரி தா அது வந்து ரொம்ப ர பீஸ் எப்டினா அ நெறயா டையிரி கூட கிடையாது நிறைய கோர்ஸ் கூட கிடையாது வேற என்ன கோர்ஸ் குடுத்தாங்க கம்யூட்டர் இந்த மேக்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் மேக்ஸ் தான் மெயினு அது படிக்கிறவங்க கொஞ்சம் கெத்தா இருக்குற மாதிரியும் கம்ப்யூட்டர்னா அதுக்கு செகண்டரி தான் அது இம்பார்டன் குடுப்பாங்க அந்த மாதிரி நாங்களாம் கொஞ்சம் மேக்ஸ் குரூப்பு அப்ப அதனால ஆ நாங்க கொஞ்சம் த இதுல ஒரு ட்வென்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க அதுல ஒரு ட்வெண்டி ஃபைவ் இருக்காங்க
ஓகே ஓகே
அது கொஞ்சம் ஆ அது கொஞ்சம் அழையா அந்த மேடம் எல்லாம் பாத்தன்னா கண்டு இருந்தாங்க அங்க வந்துட்டு சொல்லி குடுத்துருந்தாங்க நல்லா இருக்கும் அவுங்க பேசுற தமிழும் நல்லா இருக்கும் அவுங்க கிளாஸ் எடுக்குறது எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா டேலண்டான கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருந்து பாடமே வந்து டீச் பண்றதெல்லாம் சூப்பராக இருக்கும் ம் ம்
ஓகே ஓகே ஓகே ஓகே அதாங்க கன்னியாகுமரியில அந்த ஸ்லாங் நல்லா இருக்கும் அது மலையாளம் கலந்த மாதிரியே இருக்கும் தமிழ் கலந்த மாதிரியே இருக்கும் டிஃப்ரண்டா இருக்கும்
அந்த மாதிரிதான் இருக்கும் ஹலோ கேக்குதுங்களா ஆ மேடம் கேக்குதா ஹலோ கேக்குதுங்களா ஆ நடு ஆ நடுவுல கொஞ்சம் இது கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருந்தது அதனால தான் கேட்டேன் ஓகே ஓகே ஓகே இல்ல இல்ல நீங்க சொன்னத கழிச்சு யோசிச்சு பார்த்த இந்த கன்னியாகுமரி ஸ்லாங் இருக்கு இல்லையா அது ஹலோ உம் உம் மலையாளமும் தமிழும் கலந்த மாதிரி இருக்கும் மலையாளமும் தமிழும் கலந்த மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்ல அது வேற மாதிரிங்க ஏலேல்லா சொல்லுவாங்க அது
ம் அதுதா தூத்துக்குடி இதுவு நல்லாருக்குன் சொன்னே தூத்துக்குடி ஸ்லாங்கு நல்லாருக்கு
உங்ளுக்கு எந் தமிழ்நாட்ல எந்த பிளேஸ் ரொம்ப புடிக்கு மேடம்
நாட்ல திருவண்ணாமல ரொம்ப திருவண்ணாமல கோயிலாறு ஆமா ஆ ஆன்மீக பூமி இல்லயா அதனால
ஓ ஓ ஓகே ஓகே ஓகே ம் ம்
முடிஞ்ச டைம்ல பௌர்ணமிக்கு கிரிவலோல்லா போய்ட்டு வருவோ அது வந்து நல்லாருக்கு அந்த எட்த்துல கோயிலுக்கு மெய்னா அந்த ஊருக்கு ஏ போறனா கோயில் இருக்கனால புடிக்கு உங்களுக்கு
ஆ எனக்கு பாத்தீங்கன்னா அந்த பெங்களூர் ஒரு வாட்டி போனே அதுல வந்து நந்தி ஹில்ஸ்னு ஒரு ஏரியா அது பாத்திங்கன்னா உண்மையிலே நீங்க அந்த ஏரியாக்கு போனீங்கன்னா அத கண்டிப்பா பாக்காம வராதிங்க அது பாத்தீங்கன்னா கீழ வந்து பாத்தீங்ன்னா நம்ளுக்கு மேகோல்லாருக்குற ஃபீல் அது நா எப்டி சொல்து சன் ரைஸ பாக்க தா அங்க போனோ சன்ரைஸ் அங்க அப்டின் சொல்ட் டு பாத்துர்லான் சொல்ட்டு போனோ அதுக்கப்றமா பாதி ஃப்ரெண்ட்ஸு சன்ரைஸ மட்டு பாத்துட்டு போர் அடிக்கு சொல்ட்டு கீழ எறங்கிட்டானுங்க அது ரொம்ப லா ஐட்டெல்லா கூட கெடயாது ஓ ரளவுக்கு தா ஒரு ஒன் கிலோமீட்டர் மேல ஏற மார்தாருக்கு ஒன் டூ டூ கிலோமீட்டர்ஸ் தா அதுக்கே அவனுங்க வந்து போரடிக்கிது சொல்ட்டு சன் ரைஸ பாத்தாச்சு சொல்ட்டு கெளம்பிட்டானுங்க நானு உன்னொரு ரெண்டு மூனு ஃப்ரண்ட்ஸ் மட்டு கொஞ்நேரொ இங்க நல்லாரு இங்க கிளைமேட் சொல்ட்டு ஒக்காந்துட்டோ அப்றமா கொஞ்ச நேரோ ஃபா டைம் போக போக பாத்துனா அந்த க்ளௌட்ஸ் வந்து எங்ளுக்கு கீழருக்கு அது ஒரு டிஃப்ரென்ட்டாருந்தது க்ளௌட்ஸ்ஸு நம்ப மேலருக்கு நம்ளுக் கீழ க்ளௌட்ஸ் இருக்றத பாக்கற்துக்கு அங்கதா ஃபஸ்ட் டைம் பாத்தே ஆ அது ரொம்ப நல்லா டிஃப்ரென்ட்டாவு இருந்தது அந்த ஃபீல் இன்கேஸ் நீங்க அந்த ஊருக்கு போற மாரி வேணா அத ட்ரை பண்ணுங்பா அந்த எடத்துக் போய்ட்டு வாங்க பெங்ளூர்ல நந்தி ஹில்ஸ்
இப்ப இதுவரையு போறதுக்கு வாய்ப்புக் கெடைக்ல இதுக்கு மேல போனா
ஆ போனானா அந்த ஒரு பிளேஸ் இருக்குன் சொன்னாங்க அது வந்து எர்லி ஒரு ஆ மார்னிங்ஸ்ஸா தா நம்ம அங்க போனு ஒரு ஃபைவ் ஓ க்ளாக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக்லா அங்க போற மாரி இருக்கு அது அங்க ஆக்சுவ்லா நாங்க போம்போது அங்க செம்ம டிராஃபிக் மேடம் செம்ம கூட்டோ அத பாக்கற்துக்கு
ம்
அந்த அந்த சன் ரைஸ பாக்கற்துக்கு அவ்ளோ நல்லா இருந்தது
எப்ப ஸ்கூல் டேஸ்லயா இல்ல இப்ப ரீசென்ட்டா போனதா
லா ஆ டூ இயர்ஸ் பிஃபோர் மேடம் போன வர்ஷோ சாரி ஆமா போன வர்ஷோ போனோ இந்த வர்ஷோ தா நா ட்ரிப்புக்கு போல இந்த வர்ஷோ கேர்ளால பிளான் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸு என்னால கொஞ்சோ போ முடியாத ஒரு சுச்வேஷன் போய்ருந்தா நல்லாருந்துருக்குன் அப்றோ ஃபீல் பண்ணிருந்தே ம்ஹ்
செரி ஸ்கூல் டேஸ் டூர்
நா எங்க வீட்ல எந்த டூ ருக்கு அனுப்ப மாட்டாங்க மேடம் ஆனா ஒரு பிளஸ் ஒன்ல தா இது வரைக்கு நா டூ ரே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போனே அது போன எடோ பாத்தனா கிஷ் கிந்தாக்கு போனே அப்ப அது கிஷ்கிந்தான்ற ஒரு பிளேஸ் தா இங்க ஓப்பன்லருந்தது அதுக்கப்றமா இப்பதா எதோ ஒரு சமீபத்துல ஒரு இன்ஸ்ஸிடன்ட் ஆயி க்ளோஸ் பண்டாங்க இட் மீன்ஸ் ஒரு பைவ் இயர்ஸ்குள்ள ஏதோ ஒரு இஷு ஆயிடுச்சு அங்க அத க்ளோஸ் பண்டாங்க நல்லா இருந்தது அந்த ப்ளேஸ் கூடோ தீம் பார்க்னா அங்க போலா நல்லா இருக்கு ம் அதுக்கப்றமா என்ன வேற எங்கயு அனுப்ப மாட்டாங்கன் சொல்டு நானே இதுல இன்வால்வ் ஆவ மாட்டே அந்த ஸ்கூலு காலேஜ் டேஸ்ல நா போனது அந்த ஒரு பிளேஸ் தா ஆ அது எங்க அப்பா கொஞ்சோ ரொம்ப ஸ்ட்ரிட்டா வளத்தாரு ஆ எங்க அண்ண மட்டுதா எதாச்சி ஒரு பிளான் பண்ணுவா என்ன பிளான்னு பாத்தன்னா அவூங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்க அவுங்க டீச்சர்ஸ அவுங்களல்லா ஃபோன் பண்ண வெப்பா அந்த மாரி பிளான் பண்ணி அவன அனுப்புவாங்க நா என்னல்லா வந்து ஆமாங்கோ ஃப்ரெண்ட்ஸ் கேள்ஸூ கிட்டல்லா குடுத்துட்டு இதல்ல பேச வெயிங்க அவுங்க எங்க அப்பா கிட்ட பேச வெக்கிறது அம்மா கிட்ட பேச வெக்கிறது எப்டியு அவே என்ன பண்றானோ இல்லையே இதுவரைக்கு எல்லா டூரு அவ போயிடுவா என்ன மாட்டு அனுப்ப மாட்டாங்க ஆமா அதுக்கப்பறமா அதா ஆப்டர் தட் அப்றோ மேரேஜிக்கு அப்புறமாவு போ போலா பட் நானு அந்த அளவுக் இப்பல்ல இப்ப அத இப்பதா ரீசண்டா ஒரு ஓன்னவரு த்ரீ இயர்ஸா அத பிளான் பண்ணிட்டு வர்ஷா வர்ஷோ எங்கயாது போணுன்னு சொல்டு ஒகேனக்கல் போன இந்த வருஷோ ஃபேமிலியோட போனது ஒக்கேனக்கல் வேற எதுவு இல்ல நீங்க நீங்க எங்க மேடம்
ம் அது எங்க இருக்கு
எங்க ஒக்கானிக்கலா
அது எங்க இருக்கு
கிருஷ்ணகிரிய தருமபுரி சைட்டு தா இருக்கு அது ஆ அங்க இருக்கு அங்க போயிருக்கே நல்லா இருக்கு பிளேஸ்சு அங்க கூடோ அப்டி ஒரு ஒரு ஒன் டே சூப்பரா அங்க என்ஜாய் பண்லா ஒரு ஒன் டே டூ டேஸ் ஃபால்ஸ்லா சூப்பரா இருக்கு மேடம் ஆ அந்த தண்ணி எல்லாமே நல்லா இருக்கும்
அங்க ஒரு ஒன் டே நீங்க அங்க அது பாத்தீங்னா நம்பளுக்கு செலவு ரொம்ப ஆவாது அங்க வந்து ஃபேமஸ்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ரொம்ப ஃபேமஸ்சு ஃப்ரெஷ்ஷா நம்பளுக் அப்டியே அத புடிச்சி ஃப்ரை பண்ணி சாப்பட்றனால அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு ஃபிஷ் அங்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க
ம்
சமைக்கிறதுக்கு நெறைய பேர் அங்க வெயிட்டிங்ல இருப்பாங்க நீங்க அந்த எனக்கு வந்தர் ஆ ஆ ரசமு மீன் கொழம்பு மீன் வறுவல் வேணு சொல்டோனா அதுக் என்ன கேஷ்ஷோ இல்ல அப்டி இப்டின் சொல்டா கூடோ அவுங்களே சமச்சு வெச் வேச்சிடுவாங்க நீங்க போயிட்டு ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு அந்த படகு சவாரி அதெல்லா முடிச்சுட்டு வரத்துகுள்ள அவுங்க சமைச்சு உங்ளுக் குடுத்துருவாங்க நம்ப அப்டியே சாப்புட்லா சோ இந்த என்ன தெரி என்ன பொறுத்த வரைக்கு அந்த ரெண்டு ட்ரிப்பு ஒரு நல்ல ட்ரிப்பு
ம்
யூஸ் பண்ணிக்கீங்க ம் உங்களுக்கு அங்கருந் இங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங் தெரில ஆ ஓ சாரி நீங்க தமிழ்நாட்டுல தா இருக்கீங்ளயா ஓகே வேற ம் மய பக்கத்துல என்னன்னு தெர்ல நீங்க அதுக்கேத்த மாரி நீங்க இந்த ரெண்டு பிளேஸ்சுன் போனீங்கன்னா நீங்க இத சூஸ்
ம் ம் ஓகே ஓகே கண்டிப்பா போனா பாக்குறோ நாங்க லாஸ்டா பண் நா மேக்சிம் எங்களோட சுத்தி எப்டி இருக்குன்னா எதாது ஒரு பாண்டிங் அளவாதா இருக்கு ஒரு கோயில்க் போறது இந்த மாறிதா இருப்பே
ஆ ஐயோ இருங்க எனக்கு இன்னொரு கால் வருது
அப்டின்னு பிளான்
ஆ செரிங்க மேடம் தேங்க்யூ ஆ
ம்